ஹலோ கேக்குதாடி
கேக்குது இப்போ கேக்குதா என்னோடது கொஞ்சமாச்சு எனக் தூக்கமே வரல
ஏ
தெரில எனக்கொரு மாதிரி டிப்ரெஸ்டாகுற மாரி இருக்கா அதனால நா என்னன்னாமோ பண்ணிட்டு டிஸ் ட்ராக் பண்ணிட்டுருக்கா அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு
வேறென்ன பண்ணிட்டுருக்க பாட்டு கேட்டுட்ருக்கியா
பாட்டு கேட்ட எக்ஸ்ட்ரா அழுதுருவே
அப்றோ
அதனால் எங்களோட ஸ்கூல் குரூப்ல ஒரு வீடியோஸ் இருக்கும் அதுவந்து எங்க கெமிஸ்ட்ரி சார் டான்ஸ் ஆடுன வீடியோ இவுங்னுக கால் பண்ணி கலாய்ச்ச வீ டியோதெல்லா இருக்கூ அதெல்லா கொஞ் பாத்துட்டுருக்யே அது க்கப்றமா இன்ஸ்டாக்ராம் இன்ஃப்ளுயன்ஸஸ்லா காமடி பண்ணுவாங்கள்ல அதல்லா உக்காந் பாத்துட்ருக்கே கண்ட்ரோல் பண்ட்ருக்க அழுக கூடாதுன் சொல்லிட்
ஏ என்ன கவலை உங்களுக்கு
நறைய கவலடி வீட்லல்லா என்ன வெச்சு ஓட்றாங்க
ஓ கல்யாணவபோகுதி அதுனாலி
டி நீயு ஓட்டாதடி சத்திமா முடிலட் டி இன்னிக்குதா எங்க வீட்ல எல்லா ஓட்றாங்க
ஏ எப்ப கல்யாணோ
இன்னு ரெண்டு மூணு மாசத்தில
ரெண்டு மூணு மாசத்துலயா ஏ வீட்ல என் வீட்ல என்ன சொல்லி ஓட்றாய்ங்க
எங்க அம்மா இல்ல அத்த சொன்னல்ல எங்க அக்கா வீட்டுக் போய்ர்ந்தனு அப்ப வந்துட்டு சும்மா எங்க அண் எங்க அண்ணெ என்ன சொல்லிகிட்டிருந்தா, அதாவ்து என்னோட ரெண்டாவது அக்கா இருக்கால்ல அதாவ் சித்தி பொண்ணு இருக் கால்ல சீக்கிரமா அவுளுக் கல்யாணம் பண்ணி வெக்கணு இ பத்தொம்பது வயசு ஆயிச்சுல்ல, இருவது வயசு இருவ தொரு வயசுக்குள்ள அவுளுக் கல்யாணம் பண்ணி வெய்க்கணு அப்ப தா மஞ்சா, அரபிக் நைட்டு அதல்லா பண்ணி ஜாலியாருக் க்க முடியு. நா பிளேசர் வேற எடுக்குணுன் நெனச்
உ அக்கா கல்யாணத்துக்ல்லா உ ஃப்ரெண்ட்ஸ் கூப்டுவியா?
எல்லாத்திமே கூப்புன்னுன் நெனச்சிருக்கே கூப்
பெருசா பண்ணுவாங்ளா ப்ச் மாப்ள சைடு பெ டிஸு அதுனால பெருசா பண்ணுவாங்க.
உம் என், என் யார கேக்கற நீ? யாருக் நல்லா பண்ணுவிங்ளான் கேக்ற?
அதா யாருக்கோ இப்ம் இது மாப்பள வ ஃபேமிலிக்குள்ளே பாத்து வெச்சாச்சு சொன்னில்
அ அ அ ஆ அவுளுக்கு கொஞ்சோ கிரேண்டா தா பண்ணுவாங்க. நா ஏ ஃரெண்ட்ஸ கூப்புடுவனான் கேட்டா கொஞ்ச டவுட்டு தா. கண்டிப்பா ஒன்னைய கூப்டுவே. அ ப்ச் நம்ம டென்த்ல ஒரு நாலஞ்சு பேரு. எ அந்த நாலஞ்சு பேரு யாருன் உனக் தெரியு
கும் நீ யார்ட்டயுமே நீ பேசுறதில்ல. குறிப்பிட்ட பேத்துட் தா பேச
அ அந்த நாலஞ்சி கரெக்ட்டா அஞ்சி பேரு அந்த அஞ்சி பேத்த கூப்டுவே. நாலு பேர் தா. அ அ அந்த நாலு பேத்த கூப்டுவே. அதுக்கப்பறமா ஆ ஏ ம் டுவெல்த்துல படிச்சதுல யாரையுமே கூப்ட மாட்டே. யாருமே தெரியாது எனக்கு ஒரே ஒரு பொண்ணு அவ கூப்டணும். கூப்ட்டாலும் கண்டிப் ப்பா வரமாட்டா அப்றம் அவ்ளதா அவ அவங்க வீட்ல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செம ஸ்ட்ரிக்ட்.
ஏ பணக்காரங்ளா இருந்தாலே இப்டி தானா?
என்னது?
பணக்காரங்ளா இருந்தாலே ஸ்டிரிக்டா?
அப்டின என்னன்னு தெரியல, ஆனா அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏங்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல பேசுனாலே அவங்க அம்மா போனை வைன்னு சொல்வாங்க.
ம் அவளுக்கு போன் இருக்கா? போன் வாங்கி குடுத்துருக்காங்ளா?
போன் இருக்கு.
உம் வாங்கியு குடுப்பாங்ளாமா? பேசுனா இப்டி எப்டி? சொல்லுவாங்
ஆமா இப்ப அவ கொஞ்சம் ஓவரா போன் நொன்றட் சொல்லிட்டு ஏ சி ரிமோட்டல்லா தொ வெச்சு ஓளிச்சு வெச்சுட்டாங்க
எதுக்கு
ஏ சி போடனாலதா அவ இப்படி எல்லா பண்றணு சொல்லி ஏ சி ரிமோட் ஒளிச்சுவெச்சுட்டங்க டி வி ரிமோட் ஒளிச்சுவெச்
ஏ சி போடுறனால என்னடி உங்களுக் க்கு அவங்களுக்கு என்னனு புரியல ஏ சி போடறனால எப்படி பண்றங்களா
தெ நீ ரொம்ப திமர்ல ஆடுறேன்னு சொல்லி வீட்டுல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவளுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடெஞச்சு ஆனா அதெல்லாம் நம்ம இருந்தாலும் கண்டிப்ப இருக்குல்ல சத்தியமா நம்ம இப்ப இருப்பனாலுமே நம்ம தூக்கு போட்டுருவோம்
இன்னடி சொல்ற
அவ ரொம்ப பாவண்டி ஆனா சத்தியமா சரியான பாவம் அவ
ஆனா பெத்து மொட் ட்டு இப்படி போட்டு கைக்குள்ள வெ இருக்கணு அப்படின்னு நினைக்கிறதுல்லா ரொம்ப தப்பு
ஏ அவங்க வீட்டுல ரொம்ப பார்சியாலிட்டி டி ரொம்ப பண்ணுவாங் எனக்
அவளுக்கு அக்கா தம்பி அண்ண யாரச்சு யாரு
சுனிய அவ வாழ்க்கையே அவங்க அக்கானாலதா பிரச்சன
இல்ல அந்தமாரி இத்தனை அப்ப அப்படிதா இருக்கும் சிப்லிங்ஸ் இருந்தாலே பிரச்சனதா ஹம்
அதெல்லா வீட்டில ஓகே அந்த பைய செம பைய ஒத்துக்கற நானே ஒத்துக்கிற சூப்பர் பைய அதாவது அவங்க எல்லாமே அவங்களுக்கு சூட்டாக இருக்கிற பைய கரெக்டா இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் மேட்சு வீட்லாலா ஓகே சொல்ட்டாங்க ஆனா இவளுக்கு ஆனா அந்த மாரி அவங்க அக்கா வந்து அந்த பையன் கூட பேசிக்கலாமாமா பாக்கி இருக்கிற காலேஜ் பசங் கூட எல்லாத்டயும் பேசிக்கலாமாமா ஆனா இவ எந்த பசங்கள்டயு பேச கூடாதாமா
ஏன் இவ்வள புடிக்காதா
பிடிக்காதா என்னன் ஆனா ப்ச் ஒரு விதத்துல இவனால தான் அவங்க ஃபேமிலி பிரிஞ்சனால அந்த கோபத்த இவன் மேல காட்டுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியில
பேமிலி பிரிஞ்சா இவனால பை
இவ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவ ஃபேிலில இருக்கிற ஒரு அண்ண இவள ரேப் பண்ணட்ரை பண்ணிருக்காங்க
என்ன சொல்ற
ப்ராமிஸாக சொல்ற
இல்ல எனக்கு புரியல என்னது இது ஐயயோ தோ ஃபேமிலியா
ம் ஃபேமிலியில ஒரு அண்ணா இவள ரேப் பண்ண ட்ரை பண்ணிரு க்காங்க ஆனா யூனிவர்ஸ்னு ஒன்னு இருக்குனு அதுல எனக்கு அப் இப்பதான் தெரிஞ்சது ஏன் தெரியுமா
ஏ
அது நடந்த ஒரே வருஷத்துல அந்த அண்ண ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க
ஐய்யோ
எறந்துட்டாங்க அது கிறிஸ்டியன்
ஓ ஆனா பாரேன் தோடு ச ஐய்யோ அதனால அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு ட்டாங்லா
அப் இவள் எனக்கு என்ன தான் அவுங்க ஃபேமிலியோட மென்ண்டாலிட்டின்னு எனக்கு சத்தியமா தெரியல இவ தான் அதுக்கு காரணமாம்மா பிரிஞ்சதுக்கு ஏன்னா இவ தான் அந்தண்ணாவ வாவான்னு கூப்ட்டாங்களாம்மா
ஆமா இவ சின்ன புள்ளையா இருப்பாலாமா இப்பைவாய் இவளுக்கு அப்டின்னா என்னன்னு கூட தெரியாது தே
அதுதான் அதுதான் அதுதான் அவுங்க பேமிலியோட பிரச்சனை இப்போ
இவங்க என்ன இல்ல இந்த மாரி ப்போ அவங்களுக்கு ஒரு புள்ள போதுனா எதுக்கு ரெண்டாவது இந்த புள்ளைய அவங்க பெத்தாங்களாமா பெத்துட் சித்திரவத பண்ணுவாங்களா இப்டி
அதேதான் இது தான் எனக்கும் பிடிக்காத விஷயம் ஆஹ் கொஞ்சம் பாவம் அதனால விட்டுட்டேன் நானும் அப்படியே
ம் ஸ்ரிட்டு
அழுக ஆரம்பிச்சிடுவா அதனால நான் எதுவுமே பேச மாட்டேன்
வோ ச் ஆனாலும் அவ அதெல்லா தாங்கிட்டங்க இருக்கா பத்தியா
அந்த மாரி நறைய நடந்து அவ கொஞ்ச பாவம் இங்கன எல்லா இருக்காங்க ம்
கல்யாணத்துக்கு கு உங்க மனச தயார் படுத்திட்டீங்ளா?
இல்ல
இப்ப என்ன அழுதுருவீங்ளா இப்ப நா கேட்டதும்
அந்த அளவுக்குலா இல்ல, அந்த அளவுக்லா சீன் இல்ல
அந்த அளவுக்குலா வொர்த்தே இல்ல
அது கரெக்டுதா எனக்கு புரிய மாட்டுது
திரும்ப திரும்ப சொல்றே கேட்டுக்கோ வொர்த்தில்ல வொர்த்தில்ல வொர்த்தில்ல மண்டைல ஏத்தி க்கோ
வொர்த்தே இல்லன்றியா கரெக்டுதா வொர்த்தே இல்லதா நானே ஒத்துக்கிறே
ஆனாலு அன்னைக்கி ஒரு தடவ நா ஒன்ன மீட் பண்ணப்போ நீ வந் து எனக்கு காட்டி தந்த டெய்ர்லி மார்னிங் குட் மார்னிங் மெசேஜ் வரு ஆனா நீ வந்து அவ எந்த அளவுக்கு எத்த வருஷ கணக்கா எப்டி நீ அவாய்ட் பண்ற அப்டின்றது நீ எனக் காட்டி தந்த அப்ப நா ஓங்கிட்ட ஒரு வார்த்த சொன்னே
என்ன சொன்ன எனக் ஞாபக இருக்கு நீ பண்றனாலதா போனாங்கனு சொன்ன
ஞாபோருக்கா மே பி அந் ந்த அளவுக்கு அவாய்ட்னஸ் ஒருத்தங்க வந்து இப்போ என்னன்னா இப்ப எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து ஒருத்த எங் யாரா இரு ஃப்ரெண்டா இரு ந்தாலு சேரி அம்மாவா இருந்தாலுமே நம்ள அவங்க அவாய்ட் பண்றாங்க அப் ப்புடின் தெரிஞ்சிருச்சு வெய்யி திரும்ப அங்க போணோன்ற மைண்ட்டு தாட்டே வராது
கரெக்ட்டு நீ சொல்றது சென்ட் பசன்ட் கரெக்
ஆனா அத அவங்க அதையு தாண்டி அத் த்தன அவாய்ட்னஸ்ஸையு தாண்டி அவங்க வந்து பேஸ்னாங்க அப்பூ நீ வந்து அவாய்ட்னஸ் மட்டுமே நீ குடுத்தப்போ மேபி மேபி இன்ட்ரெஸ்ட் போயிருக்குலாம் மேபி அது ஒரு மேஜர் ரீசனா இருக்கலாம்
கரெக்ட்டு நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு ஏன்னா எல்லா நா பண்ண தூவா ஒண்ணு
அ ஆனா நீ பண்ணது கரெக்ட்டு தா ஏ னா நீ வந்து அந்த ஒரு இமேஜினேஷன்ல வழாம நீ வந்து ரியாலிட்டிய கண்ண தொறந்து பாத்தா அத ஃபேஸ் பண்றதுக்காக நீ அப்டி ரியாக்ட் பண்ணிருந்த
கரெக்ட்டு ஏன்னா என்னால வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக் குடுக்க முடியில அந்த இடத்துல என்ன நா வாங்கிக்கிட்டே அவ்ளோதா முஞ்சுது
இது வந்து உனக்கு ஒரு தியாகம் உனக்கு ஒரு ஒரு பட்டோம்
தியாகோன்ல்லா நான் சத்தியமா சொல்ல மாட்ட அந்த அளவுக்குல இது ஒர்த்தில்ல ஏமால நெறைய தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆ நா அத அக்செப்ட் பண்ணிப்பே
ஆனா நீ வந்து இது வந்து எப்டியு நடக் க்காது அப்டின் ரியாலிட்டிக்காக வேண்டிதான பண்ணே
என்ன ரியால்
அதாவது இது எப்டியுமே சேர்றது நடக் காதுனு உனக் தெரிஞ்சிருச்சு உங்க அம்மாவு சொல்ட்டாங்க இதுக்கு மேலே ஆசைய வளர்த்திட்டு எந்த பிரயோஜனமு இல்ல அப்டின்ற காரணத்துக்காக தா நீ பண்ணிருக்கே ஆனாலூ யுவுமே நீ வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு சான்ஸ் ஆர் ஒரு ட்ரை பண்ணி பாத்ருக்லாம்
எனக்கு தோணுச்சு நெறைய வாட்டி
உனக்கு நெஜமாலியுமே வேணு அப் டீனு நீ ரொம்போ ரொம்ப வந்து உண்மையா இருந்திருந்ச்சு அப்டினா நீ வந்து அதுக்கு ஒரு ட்ரை குடுத்து பாத்துருக்லால
கரெக்ட்டு தா நீ சொல்றது கரட்டு நானு ட்ரை பண்ணணுன் நெனச்சே பட் ஆனா சில விஷ்யங்கள ன்ன வந்து என் தடுத்துச்சு அந்த விஷ்யோ நா யார்ட்யு சொன்னதேல அது சில பல விஷ்ய இருக்கு
ச் அது ஃபேமிலிக்குள்ள அப்டின்னாலே ஒரு கொஞ்சோ இதெல்லா கொஞ்சோ அதிகந்தா
ரட்ரு ஒத்து போகாது சுத்தமா ஒத்து போகாது சுத்தமா சுத்தமா சுத்தமா எனக்கு வந் கேரக்ட்ரு செட் ஆகாது அது நானு கால்ல சொல்ற நா ஏன் உனக் ஓகே ஐ மீன் அவுங்ளுக்கு அக்செப்ட் பண்ணாத விஷ்யோ அது ஒன்னு இருக்கு அத நா வந்து கண்டிப்பா கால்ல சொல்ற இத்தன் நாள் நா வந்து நெனச்ச அத பத்தி சொன்னா அஹ் நீ வந்து அவன ஜட்ஜ் பண்ணுவ அப்டின் நெனச்சு நா சொல்லாம இருந்த பட் நா இனி எதுக்கது இது பண்ணோ கண்டிப்பா கால்ல சொல்ற அது எதுனால அப்போ ஒனக் தோணு கண்டிப்பா நா அப்போ நா அவாய்ட் பண்ணதுக்கு ஒனக்கு புரியு
காலேல சொல்றியா
ம்ம்
ம் ம்
இல்லாட்டினா இப்புவே வாய்ஸ்ரெக்கார்டர்ல சொல்ற
காலில சொல்லு
ஓகே எ ஏன் காலேல சொல்லு
கால்ல சொல்லு நேன
ஓ ஓகே ஓகே சேர் சேர் சேர் சொல்ற சொல்ற எனக்கு இப்ப வரைக்கு என்ன தெரிமா மை ண்ட்ல ஓடிட்ருக்கு நீ என்னமோ சொல்ற சொல்றன் சொன்னிங்ளே எனக்கு அதுதா மண்டைக்
அத நானே மறந்துருவ போல எப்ப புடிச் சு எப்ப இங்க நீ நாளைக்கு எதோ போலானு பிளேன் பண்ணிருந்தோல
ஆமாடி நாளைக்தா பிளேன் மொத்தமா சொதப்பிருச்சு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி உங்க வீட்டு பக்கத்ல இருக்கால அவுளுக் கால் பண்ணி சொல்லணு நாளைக்கி எங்க அத்த வீட்டுக் வேற போற நானு
ஓ அத்த வீட்டுக் போறியா
ம் இனி திங்க கெழம பாக்லா திங்கெழம முடிஞ்சா திங்கெழம வரே அத்த கூப் டுட்டே இருக்காங்ளா அதுனால அம்மா போகனுன் சொல்
சேரி அது நாளைக்கு என்னாச்சுன் கேக்கதா கூப் ட்டே சேரி அப் காலேல கூப்புர்றே ம் சேர் வெக்கிறே